ஹலோ
தானடா
சுரேஷ் கேக்குதா
அ கேக்குதா
கேக்குது கேக்குது அதுல தா பண்ண இன்னா பண்ற
சும்மாதா சாப்ட்டியா
சாப்ட்டண்டா நைட்டுனா ஃபோன் பன்றன்னா பன்னவே பன்ல கேம் போலன் னன்னே
எத்தன மணிக்கு தூங்குன நீயீ
இல்ல நானு கரெக்டா ஒரு நீ வீட்டுக்கு போய்ட்டு குள்ச்சிட்டு ஃபோன் பண்ற நா குளிக்வு குளிக்ல தல
ஏ
ஆஹா ஓமாறிந்துச்சி எங்கம்மா குளிக்க நா குளிக்கில அது ஒர் மாரிந்துச் சி பஸ் தண்ணி ஒடம்ப்ல ஊத்துற அதா நா போன வீட்டுக்கு போன போன ஒன்னே சாப்புடுனாங்க இல்ல நா பசங் கூட சாப்டம்மா ஃப்ரெண்ஸோடன்னு சேரினாங்கோ
அ நேத்து நல்லா ஜாலிய இந்ச்சுல நேத்து
சூப்ரா இருந்துரா அப்பா நிம்மதியா இந்த நேத் து ஆனா இன்னா ஒன்னு பைக் எத்துன் போல இன்னொ நாளு அதே ஃப்ரெண்டு ஒருத்தவே என்ன கூட்னு போலயடா அப்டின்னு கோச்சினா இங்க நிஷாந்துன் ஒரு பைய வேலிக் வந் தா தெரிமா ஒரு நாளு பாத்துருப்படா நிசாந்து டா அவ பேரு அய்ட்டாருப்பா நீ பாத்துருப்ப ம் அதா கோச்சிக்னா என்ன வுட்டு போய்டீங்ளடா அப்டினு என்ன கேட்டா இ நா சொன்னே இந்த மாரி இல்லடா ஆன்லேன் களம்புண்டா ப்ளான் பண்ணிலா களம்பல்றா அப்டின்ன
ம் இன்னிக் கூட்ணு போயி இன்னிக்கி இருக்குதுபாற்றா ஃப்ரீ இன்னிக்கு ஃப்ரீ தான் றா
ஏ இன்னிக் போ முடியாத்றா இன்டன்ஷிப் போரல நா காலேஜா
ஓ அவே நிஷாந்து
நிஷாந்து வரமாட்டாண்டா அவே தெர்ல கூப்டா இன்னிக் ஏனா தளபதி பர்த்ரே வேற அவரு சீகரோ வரே
ம்
டா மோஸ்ட்டா இன்னைக்கு இல்லடா வேலை இருக்துடா அப்டினு வா இல்லன்னா செலப்ரேஷன் இருக்குன்வா அதனா வரமாட்டா
டா வெச்சிங்னா சிங்கோ நல்லா கிட்ட வந்து நல்லாருந்துட்டு இருக்குன்டா அங்கேயே பாத்தது நல்ல எடுப்பாந்தது
அது ஏத்துக்கவே மாட்டிங்குது அங்கேதா பாத்துன்ருந்த அதா வெறுப்பாயிச்சு
அப்புற நெறையத்துக்கு போகவே இலல்ல
நெறைய இருக்குது போலடா இன்னானா
ம் ம் நம்மதா போவே இல்ல
ஆ நம்பதா போல வுடு நம்ம போலா இன்னொரு நாளு இன்னொரு நாளு கிஷோரு நீ நானு போலா ஏ திருச்செந்தூர் போனா நம்ம போலான்டா ஒரு வாட்டி திருச்செந்தூர் கண்டிப்பா போனுண்டா ஒரு நாள் இல்ல இது ஒரு வாட்டியாது
போலா
ம் ஒரு வாட்டி திருச்செந்தூர் போயிட்டு எப்டிதா இருக்குதுன்னு பாக்கனு
டேட் சொல்லு போலா
போலா மச்சி காசு ஆனா ஒரு காசு ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டாயிர ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெடி பண்ணிர்னு
ம்
போயிடு அப்டின் தெரிஞ்சி ட்ரெயின் ஒரு நானூறு ரூவா வரும் போல எட்நூறு ரூவா போயிடு அதுவே சாமி பாக்கறத்துக்கு சாப்ட்றதுக்கு மட் ம் ஆஸ்தா இதா கரெக்ட்டா ஆ டிக்கெட்லா தவிர்த்து ஒரு ரெண்டாயிர ரூவா வச்சிக்கணு அதெல்லா வச்சின்னு போயிட்டு வரதா அதா ஃபோன் வேற எத்துன்னு போக கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வேற போட்டாங்க இப்ப திருச்செந்தூர்ல
ஐயோ என்னடா சொல்ற
ஆமாடா ஃபோன் எத்துன்னு போ கூடாது அது ஏதோ ப்ராப்ளம் ஏதோ ஆயிட்டுக்குது போல ஆ இதனால ஃபோன் எத்துன்னு போ கூடாது அப்டின் சொல்ட்டு சொல்லின்னுந்தாங்க நியூஸ்லல்லா சொன்னாங்களே நேத்து நியூஸ் நேத் நேத் நியூஸ் பாத்தாங்க எங்க வீட்ல அம்மால்லா
ஆ
எங்க அப்பாவு எங்க அம்மாவு நியூஸ் பாத்துன்னுருந்தாங்கோ இப்போ வந்து என்ட கேட்டாங்க ஆ
ட்டாங்கா
இந்த மாரி வண்டல்லூர் ஃப்ரீனு சொல்ட்டு நியூஸ்ள சொல்லின்னுருந்தாங்க
உம்
அதுதா நா சொன்ன இதுக்கப்றோ இருக்கும் பேஷ் நூஸ் போட்டுந்த அப்பதா ஃபுல் நியூஸ் வர்ட்டோ அதுல பாக்கலா நாங்களா வர மாட்டன் சொல்லினுருந்த
என்னால நம்பயே முல்லடா ஃபர்ஸ்ட்டு ரீல்ஸ்ல பாத்த நானு எப்பா சொம்மாதா அப்டின் தா நனைச்சே நானு
நைட் அதா மெசேஜ் எல்லா பண்ண உன்ன நானு ஸ்டோரி போட்டு ஒ மெசேஜ்ல பண்ண
நா தூங்கின்டா நானு நானே தெர்ல போய் பட்த்த அப்டே தூக்கிட்டிருக்கேன் எப்யோ
ஆ கிஷோர்ணா நா அப் கிஷோரு தா டாக்ஸ் பண்ண வச்சாங்கல்ல சோறி
ஆ கிது கிஷோர் வந்து முச் சுனுருப்பான்டா நைட்டு நா தூங்கின்டு வேண்டா
அதனாதான் நீ கம்பெனில வேலைக்கு வரும் போதே தூங்கிற சீக்கரமா
ஏ பழகிச்சுன்னா பரவால்ல டா ஆஹ் நீ ஃபர்ஸ்ட் வாட்டி வந்த நீ நீ வந்து மூணு மணிக்க ரெண்டு மணிக்க தூக்கம் வந்துருது எனக்கு ரெண்டாவது நாளு கொஞ்சம் பரவால்ல மூணா நாள் மூணாது நாள் தான செமையா வேல செஞ்சோ மூணாவது நாள் வந்தனா ரெண்டு நாள் தான வந் த
ரெண்டு நாள் வந்தடா
ஆ
மூணு நாள் வந்த மூணு நாள் வந்த ரெண்டு நாள் வந்து அந்த கம் பெனி வந்த போல
அ ஆ
அதேநாள் வந்து பெரிய கம்பெனிலந்து
ரெண்டாவது நாள் வந்து டைட் வேல டைட்டா வேலை கொடுத்துட்டாங்க
ஆமா நல்ல வேலல்ல
அ ஆ வண்டியில சரியான பாக்ஸ் ஊட்டி ஏ
உங்க அப்பா என்னா சொன்னாரு போயிட்டு வந்ததுக்கு கேட்டாரா எதனா ஆ
நா வீட்டுக்கு வரதுக்குள்ள எங்க அப்பா வேலைக் போய்டுவரா
சிட்டா
நைட் ஷிஃப்ட் இல்ல காலைல நான் கால வீட்டுக்கு வரேல
காலலங்டகு அந்த கம்பெனி போந்து கேக்கல
ஆ
நேத்து போயிட்டு வந்தல சூப்
இல்ல இல்ல இல்ல இல்ல எதுவும் கேக்கல எதுவும் கேக்கல
சேரி சேரி கிஷோர்னா ஸ்கூல் போயிருக்கானா எந்த ஸ்கூல் அவன்
வெங்கல்டா
உ நீ பச்ச ஸ்கூல்லா நீ் வெளியூரு ப
நா வெள்ளியூர் பச்சேன் வெங்கல்
ஏ ச டுவெல்த் ஆ இப்ப லெவன்த்தா
லெவன்த் லெவன்த் பைய
தா சேர் சேர் அ
நேத்து அந்த குட்டி பைனுக் பர் த்டே வாடா
அமடா ச ஆமடா டேய் அவனுக்கு பர்த்டே டா சொன்ன மாதிரி ஆ நம்மதா தெரியும் இவன் அந்த பையன் வந்து வரமாட்டா தா நினைச்சாம்போ அரிதா எப்படி சொல்றது சர்பிரரைஸ் தரா மாதிரி திடீர்னு அந்த பொண்ணு வந்து அந்த பையன கூட்டிடு வந்துச்சு
பா்த்தா அவ தங்கச்சி விட வன்ட்டுக்கு
அவ தங்கச்சி மரியடா இர் ருக்கு அந்த பொண்ணு அக்கா மாரி இல்ல அந்த பொண்ணு பாக்கர்த்
அ ஆ அ ஆ ஹாண்டா அவ தம்பி வந்து அவுங்க அக்கா மாரி வருவான் நனக்கிறன் டா எனக்கு தெஞ்சியே
அந்த வ அ அவுங்க தம்பி வந்து அதே இந்த ஃபர்ஸ்ட்ல வெள்யா இருந்துச்சசே அந்த பொண்ணு மாரி
ஆ அ அந்த பொண்ணு மாரியே வருவாம் போல
ஆமா ஆமா
சொல்ல முடியாது புஸ்ஸுனு வளந்தாலும் வளந்துருவா
ஆ ஆமா ஆமா அவதா அவ அண்ணங்குறான் போல் நாலு பேர் அவு மொத்த கூட போர்ந்தவுங் அவுங்க
அப்பா நாலு பேராடா
நாலு பேர் தா மொத்த நாலு பேர் அவ் கூட பொர்ந்தவுங்க அவ அண்ணன் தெர்லடா அவுங் அண்ணன் வந்து இந் த பொண்ணுதா ஃபஸ்ட்டு போல
ம் அப்பனா தம்பி தன்
அதா இந்த பொண்ணுக்கு தம்பினு வரும் நம்ம அந்த பையன்கிட்ட தான கேட்டோம் கூட பொந்தங் எத்தன பேரு அந்த பையன் தா சொன்ன நாலு பேரு மொத்த அடின்னா
ஆமா அண்ண ஆமா ஆமா ஆமா ஆமா
த்துக் ராஜாஷ் நனைறன் வீட்லே
அ ஆம்டா
பேங்க் அக்கௌண்ட் போய் க்ரேட் ஃபவுன்ட் ஆவுனு கேட் பண்டோல்ல கணல் நல்லாக்குதா
கெனலா நல்லாதாங்குது
டே நீ எப்படா குத்த க்ரேட் பண்டது நானல்லடா கேட்டாங்க ஐன்
து நா வந்து பேன் காடா பேன் காட் பேன் காட் கேக்கல
பேன் காட் கேக்கல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல்ல அ இன்று எவ்ளோ நாள்தா கேட்டாங்க பேங்க்ல
ஆதார் காடு ரெண்டு ஃப் ஆதார் காடு ரெண்டு வ ஃபோட்டோ அப்றம் வந்து பேன் காட் எஸ் டேர்ட்டி வந்து பேங் பாஸ்
அப்டியா ஆ இத ஒருவாட்டி கிரியேட் பண்ணலா இந்த வாரத்துல பாக்கலா இந்த வாரம் எப்படி கட்ட்தானு பாக்கலா இந்த வாரம் கட்டாதுானா பிப்பரேட் பண்ணலா அப்படி இல்லனா நா சொல்றே எப்படின்னு என்னா ஹலோ நான் இருபத்த எட்டாம்ந்ததி வர லீவு கேட்டு இருக்கிறே இருவத்தி எட்டா தேதி வர லீவ் கேட்ருக்றே அது
இருவத்தி எட்டா அது எப்படிடா உனக்கு இன் இன்டர்ன்ஷிப்னா இன்டர்ன்ஷிப்னா நீ வேலிக்கு போனுமா இப்போ வேலிய
டே வேலைக்கு போயிட்டு ஒரு பத் தா எதனா ஒரு கம்பெனில வேலை செஞ் கம்பெனில வேல செஞ்ச மாறி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தோம்டா
ஆ அது
நா சர்டிஃபிகேட் எடுத்துட்டே வீட்டுல இருக்கு சர்டிஃபிகேட் அது நா காசு கொடுத்து வாங்கின தவ்சண்ட் ருபீஸ்சூ
அப் டியா டா
ஆமா வேலை செஞ்சனா ஃப்ரீயா தருவாங்கோ எல்லாரும் என்ன நினைப்பாங்கனா காசு கொடுத்து வாங்கின ஏ இப்ப எப்படி சொல்றது வேலை வந்து எனக்கு டைம் கரெக்டா இருக்காது எல்லாமே கீழ்பாக்கோ மெட்ராஸ் கிட்ட போடுறாங்க எல்லாமே சென்னை கிட் ட்ட
ஆ ஆ
சோ கன்வீனியன்ட்டா இருக்காது நமக்கு சோ அதுனாலதா என்ன அங்க எதனா பண்றாங்களா ப தற்கு தளபதி பத்துரக்கு
இங்கனா இங்க வந்து இவங்க தாண்ட பண்ணுவாங்க ஆனந்துல
புரியல ஆமா ஆனந்தானே எந்த குண்டானந்தன்னவ
இல்ல இ இல்ல இல்ல இல்ல
அதா ஆ அந்த போட்டோ அது கொடி வெச்சுருக்காங்கள அவுங்க வீட்டுக் பின்னாடி அதா அ பிரவீன்லா பண்ணமாட்டாங்க பசங்கல்லா சேந்து
புருல அ அ
மத்தவங்க
அப்டியா ம் ம் ம்
அவரு பர்த்டேக்கா தளபதி
ஹலோ அ தளபதி பர்த் ஆமாமா
த இந்த ஜெய சூர்யா சார் உங்கண்ணி காலே
நா வருவே நாலு மணிக்கெல்லா வந்துருவே வீட்டுக்கு கால்லயே எப்ப பொறக்குறாங்க உனக்கு
ஆமடா வந்தா கூட நா செலவு பண்லா சொன்ன மேரி வரே வர்லா
டே இங்கே கூட்டுறவுல கட போட்டாங்கடா ஷூ கட